ஹலோ ம் வணக்கங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா ம் ம் சாப்ட்னுதாங்க இக்குற
ம் ம் சேரி சேரிங் ஆ சாப்ட்டாச்சுங்க வீட்ல எல்லா என்ன பண்றாங்க சாப்டாங்ளா
ம் ஆ இல்லைங்க ஒண்ணு அவுங்களா யாரு சாப்பட்ல
ஆஹா சேரி சேரிங்க இன்னு லேட்டாகுங்ளா
ஆமா
இப்பவே மணி பத்தாச்சுங்க
ம் யாரு நானு ஹஸ்பண்ட் மட்டுதா இருக்கோ அதனால அவுங்க லேட்டா தா சாப்டுவாங்க வந்து
சேரி சேரிங்க
ம் நா வந்து கொஞ்சோ சீக்கர சாப்ட்ருவ
செரிங்க
ம்
ஓகே ஓகேங்க
ம் ம்
அப்பறோ கிளைமேட்ல்லா எப்டி இருக்குங்க பரவால்லீங்ளா
ஆ இல்ல இல்ல வெயில்தா இருக்கு மழல்லா ரொம்ப இல்ல
ஆ ஹா செர் செரிங்க
வெயில் அதிகமா இருக்கு மழ வர மாரி ஈவினிங் போல இருக்கு ஆனா மழை இல்ல உம் உம் அந்த மார்தா இருக்கு இங்க
செரி சேரிங்க பரவால பரவாலங்க
உம்
நீங்க வேலைக்கி போய்ட்டுருக்கீங்களா இல்ல வீட்டுல தானா மேடம்
ம் ஹவுஸ் ஒய்ப்தா
ஓ ஓகே ஓகே ம் செரி செரிங்க அப்புறோ ஆ ஆமாங்க நா ஒர்க் பண்ணிட்தா இருக்கே ம் நா இன்ஜினேரிங் முடிச்சிருக்கே டிப் இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கே அ ரிலேட்டடா ஒர்க் பண்ற கியூசி ஒர்க் பண்றது
ஓகே ஓகே படம் பாக்கறதெல்லா உண்டா உங்களுக்கு ம் புட்டிட் இன் ம் ம் ப படம் பாப்பீங்ளா
ஆ ஆ பாப்பங்க நீங்க
ம் ம் தீப்ட்டி எங்க ம் நா பா பாக்கோ நறைய மலையாளம் படோ பாத்தோ உம் மலைய பழ டா பலயாள பழுத்து உம் உம்
அ திரீடம்னு ஒரு படோ இருந்துச்சு அதுதா
அதா பாத்தே நானு அதா பாத்தே நல்லா இருந்தது அது இல்ல நா அத ஒரு ஒன் வீக் முன்னாடியே பாத்தோம் நல்லா இர்ந்தது த்ரீடம் பக்கத்துக்கு ஒரு த்ல்லிங்கா நல்லா இர்ந்தது
செரி சேரிங்க அது கிளைமக்ஸ்ல எதுவு எர்பார்காத ஒண்ணுதா
உம் ஆமா
ஆ அதுக்கு முன்னடி பிளாஸ்ட்டு பாத்தங்க அப்புறோஹாலிவுட் முவி ஒன்னுதா பாக்குவேனு
அதே போல அந்த ஆமா அதே போல அந்த கருப்பு பாத்தீங்களா
ஆ கருப்பு போட்டேங்க
ஓகே ஓகே அப்புறோ இப்போ அபிராமிது அர்ஜுன்து ஒரு படோ வந்துக்குதுல பூஸ்ட் ட
அத பிளாஸ்ட்டுங்க பிளாசடுங்க ஆ அது இப்ப ஓடிபில வந்தனால அது முந்தானேது தாங்க பாத்தே
நாங்களு மேல தா பாத்தோ
ஆ இந்த மா ஓ டி பி ஆமாமாங்க எதிர்ப்பா ஏன்னா இந்த மாரி நல்ல நல்ல படங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யாரோ வரவேற்க மாட்டுகிறாங்க
உம் உம்
பெரிய பெரிய ஆக்டர்ஸோட மூவிஸ் தா அதிகமா கதையே இல்லீனாலோ
இல்ல அந்த பிளாஸ்ட் படம் சூப்பரா இருந்தது அந்த பொண்ணு கராத்தே அதுல்லாமன ரொம்ப சூப்பரா இருந்ததுதல்லா
ஆமா ஆமா
உம்
ஆமா ஆமாங்க
அந்த மாரி எல்லா பொண்ணோ கராத்தே காத்துக்குனா எந்த இதுவு ஆமா
கராத்தே கத்துக்கறது நல்லதுதாங்க இருந்தாலுமே பாத் பத்தீங்கனா அந்த கிரீடம் படத்துல மாரி எது இல்லாம இருந்தா பரவால்ல
ஆமா ஆமா ஆமா கிரீடம் படத்துல ரொம்ப ஆமா சரல் ம் தப்பான வழிதா போச்சி ஆமா அவளோட அந்த மத்தவங்கள எல்லா ஆனா அவுங்க அவுங்க கூட சேக்கனு பண்ணியான் தெர்ல
ஆ எதிர்பாக்காத ஒண்ணுதாங்க அதெல்லா செரிங்க நீங்க தேட்டருக்குள்ள போய் மூவி பாப்பிங்ளா இல்ல வீட்லியே பாத்துக்குவீங்ளா
மோஸ்ட்லி வீட்லயே பாப்போ கருப்பு மட்டு டிராக்டர் போய் பாப் பாத்தோ ம் கேக்குதுங்ளா
ஓ சேரி சேரிங்க பொரவு ஆ கேக்குது கேக்குது ம் ம் சேர் சேரிங்க அப்ப அடிக்கடி தேட்டரு போவீங்க
மோஸ்ட்லி வீட்ல தா பாப்போ போட்டற்றாங்க அதுவே நம்ம என்னாத்துக்கு காசு குடுத்து போய் பாத்துனுக்கனு அப்டின்னு
சேரி சேரிங்க ஓகே ஓகேங்க
து ப்ரைம் வீடியோ ஹாட் ஸ்டாரு எல்லாமே நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சறோ ஆனா இதுல எல்லாத்துலியுமே பேக்கேஜ் இருக்கற்த்னால அப்டியே நாங்க எல்லாத்தையு அதிலேயே பாத்துக்கிறது
ஓகே ஓகேங்க ம் சேரிங்க
வேகம்
இது இல்ல மேம் நீங்க எங்கெங்கயோ பாக்கறதுக்கு வெப்சிரீஸ் தாங்க பாப்பங்கே இந்த சீரியல்லா பாக்கறதில்லைங்க டிரெஸ்லே இப்ப நம்ம முன்னாடி இருந்ததுக்கு இப்பறதுக்கு அதெல்லா
ம்
எப்போ அது சின்ன வயசுல பாத்ததோட சேரி நீங்க இப்பலா எது பாக்கல பாப்பீங்ளா
ஆ விஜய் டிவில சிறகடிக்க ஆசை ஒன்னு ஙரியல் க்கு ரொம்ப நல்லா இருக்கு அது குடும்ப கத மாரி இருக்கு நல்லா இருக்கு நல்லா பாப்போ
ஓகே ஓகேங்க சேரி சேரி மத்ததுல இன்ட்ரெஸ்ட் இல்லங்க சின்ன வயசுல பாத்ததோட சேரிங்க லாஸ்ட்டா பாத்தது பாத்தீங்ன்னா தெய்வம் மகள் அப்புறோ நா சொல்ற என்னமோ பாத்தேங்க அவ்ளோதாங்க
ம் தெய்வ மகளா
ஆமா
தா எப்போ ஆனா அதா உண்மையக அந்த மாரிலா சூப்பர் சீனு அதெல்லா நானு பாப்பே
ஆமா அது அப்புறோ நாதஸ்வரோ அதே மாரிதா நல்லாதா போய்ட்டு
ஓ சேரி சேரி
சன் டிவி தா அப்ப அம்மா வீட்லலெல்லாம் இங்க வந்து விஜய்
சேரி சேரி ஆ ஹா ஓகே ஓகே
ம் ம்
ஆ அந் அப்ப பாக்குறதாங்க அதுக்கப்புறோ எது பாக்கறதில்லங்க
வந்து மலையோரம் ங்ளா
புரியலங்க விட்டு விட்டு கேக்குதுங்க ஹலோ
ம் ம் சேரிங்ளா அங்க மழ வருங்கலானு
இங்கே மழைங்கலா
ம்
இங்க மழைய வந்துங்க எப்படியும் ஒரு ஒன்ற மாசம்ல இருக்குங்க மழை வர்ற மாரியே தெரியிலங்க எல்லா வெயில்தா அதிகமா இருக்குங்க
அப்டிங்களா இங்கே வெயில் தா ரொம்ப அதிகம் மழ வந்து ரொம்ப கம்மி
சேரி சேரிங்க
மே மாசத்துலேயே ஓரளவுக்கு மழ வந்தது இந்த கத்திரிவெயிலுன்னு சொல்லுவாங்கல்ல அப்பவே கொஞ்ச ஓரளவு மழ வந்தது இப்ப சுத்தமா மழையே இல்ல ம்
அதேதாங்க அப்ப கூட ஏதோ பரவலாம வந்துட்டு இருந்தது இப்ப இங்கேயும் சுத்தமாவே காணாங்க ஒரு ஒன்றரை மாசமா
ம் ம்
ம் சேர் சேரி
ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டாச்சுங்க நாங்க பாத்தீங்கன்னா ஏழு இருந்து ஏழரைக்குள்ள எட்டு மணிக்குள்ள மோஸ்லி
ஆனா அப்டித்தான் சாப்பிடணும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தது
சேரி சேரிங்க
ஸ்கிப்பிங்
ஒண்ணுமே கேக்க மட்டேங்குதுங்க ஆ சாப்டாச்சு சாப் அதான் அதான் விட்டு விட்டு கேக்குதுங்க ஏதோ நா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பரோட்டா தாங்க சாப்பிட்டேன் இன்னைக்கு
அப்டிங்களா ஓட்டல்ல வாங்கி சாப்புட்டீங்களா
ஆமாங்க
சேர் சேரி நாங்க வீட்டுல சப்பாத்தி ம்
வீட்டுல இததான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன்
ம் சேர் சேரி
சேரி சேரியா
ஆனா இப்ப கிளியரா கேக்குதாங்க உங்களுக்கு
ஆ இப்ப கேக்குதுங்க
சேர் சேரி அது ஒரு ஆப்ல கொஞ்சம் விட்டு விட்டு வரும் போல தெரியுது
ஆமா ஆமாங்க
ம் ம் ம்
சேரி சேரி அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்க அவனுக எப்ப சாப்பிடுவாங்க
அவங்க இல்ல இல்ல அவங்க தங்கச்சி வீட்லையே சாப்பிட்டு வந்துருவாங்க
ஓ சேரி சேரிங்க
நா எனக்கு இருந்த செஞ்சுக்கின்னே
ஆ சேரி சேரிங்க
அவுங்க அவங்க தங்கை வீடு இருக்கறதுனாலே அங்க சாப்பிட்டு வந்துருவாங்க
சேரி சேரிங்க வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் மட்டும்மா
ஆமா ஆமா
ஓ ஓ ஓகே ஓகே
ம்
நாளைக்கு சண்டே என்ன பண்ண போறிங் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க
நாளைக்கு பங்க்ஷன் போறோம் பங்க்ஷன் நெறைய இருக்கு அதுனால பங்க்ஷன் போறோம் உம் ம்
ஓகே ஓகேங்க பரவாயில்ல பரவாயில்ல மார்னிங்கா இல்லே
ஆஃப்டநூன் ஒரு லெவன் னோ கிளாக் போல ம் ம்
ம் சேரி அப்றோ நாளைக்கு ஃபங்க்ஷன் பேன்னா நாளைக்கு டே அதுலயே போயிரும்
ம் ஆமா அதுவே சரியாபோவும் இல்ல இல்ல இங்கே பக்கந்தான் இருக்கிறோம் லோட்ட தான் போயிட்டு வந்துருவோம் சீக்கிரோ
ஓ ஓகே ஓகேங் சேரிங்க
எங்க போனாலும் கொஞ்ச நேரம் சீக்கிரம் வந்துடுணும்
ஓகே ஓகேங்க
ம் மு இது எங்க ஊர் பக்கமே அது எங்க ஊர்லயே இருக்குது அதனால போயிட்டு வந்துருவோம்
செ எந்த ஊருங்க பக்கத்துல
ஊர் சொல்ல கூடாது எங்க ஊர் பெர்ல்லா
ஆமாம்
ம் உங்களுக்கு இது சாப்பாடு ஐட்டோம்ல என்ன பிடிக்கோ
எனக்கு வெஜ்ஜில பாத்தீங்கன்னா சாம்பாரு நான் வெஜ்ஜில பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிங்க உங்களுக்கு என்ன பிடிக்கு ஹலோ
நாங்க பிரியாணி ஹலோ ஆ இப்ப கேக்குதுங்களா ஆ எனக்கு கேக்குதுங்க நாங்க பிரியாணில்லா நல்லா செய்வோ ம் நா பிரியாணி தா புடி ஆமா வாரோ வாரோ பிரியாணி செஞ்சிடுவோ
பரவா இல்லைங்க அதா உங்களுக்கு ஸ்பெஷலா ஃபேவரட்டுங்களா இல்ல
இல்ல எல்லாருமே பிடிக்கோ உங்க எங்க நாத்தனாரு வீட்டுக்கு போயிட்டோம்னா உங்களுக்க எல்லா சேத்து செய்வோ
செரி செரிங்க
அதனால எல்லாருக்குமே பிடிக்கனாலே அது செஞ்சிருவோ
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகேங்க பரவாயில்ல பரவால்ல நீங்க ஏதாவ பண்ணுவீங்களா பரவாயில்லைங்க
கொஞ்சோ ஆம்பூர் பிரியாணி மாரி பண்ணுவோ நல்லா பண்ண சொல்லுவாங்க ம் ம்
ம் உங்களுக்கு அதா பேவரட் பண்ணீவிங்களா இல்ல
எல்லாமே பேவரெட்
ஆ செரி செரிங்க வெஜ்ல்லா உங்களுக்கு எது புடிக்கோ
வெஜ்ல கூட எல்லாமே செய்வோ புடிக்கோ இல்ல ஆ கத்திரிக்கா முருங்கக்கா மாங்கா சாம்பார் ரொம்ப புடிக்கோ
ஓகே ஓகேங்க
சௌசௌ புடிக்கோ
ஆ செரி செரி
ம்
ம் செரி செரிங்க ம்
வெஜ் ஓரளவுக்கு எல்லாமே வெஜிடபிள் ரைஸு அந்த மாரி தா நெறைய செய்வோங்க வாரத்துக்கு ஒரு டைமு
செர் செரிங்க ஓகே ஓகே எப்டி நீங்க மேரேஜ்க்கு முன்னாடியே நீங்க குக் பண்றது கத்துக்கிட்டீங்களா இல்ல இப்ப இங்க ரீசண்டா தா கத்துக்கிட்டீங்களா
நான் மேரேஜக்கு அப்பறோ முன்னாடி எதுவுமே செய்யவே மாட்ட
சேர் செரிங்க
இந்த வீட்டுக்கு வந்து நா ஜாயின் ஃபேமலியாந்தோ கொஞ்ச நாளு அப்போ கூட அவ்ளோவா செய்ய மாட்டோ இந்த மேல வந்துதா எல்லா தெரிஞ்சுகின்ன அப்ப நா தனியா மேல வண்ட்டோ
ஓகேங்க
அதிலிந்து நாளாது எட்டாது
ஓ ஓகே ஓகே அப்ப இங்க வந்துதா அதிகமா பா கத்துக்கிட்டீங்க
ஆமாம்மா மேலா வந்து நானா செஞ்சு தா என் சமையல் தா எங் வீட்க் காருக்கு ரொம்ப பிடிக்கு உங்க வீ்ட்லயே எல்லாருக்கு புடிக்கும்ன்ட்டு என்னைய கூப்டுவாங்க பிரியன் செய்
ஓகே ஓகேங்க சேர் செரிங்க பரவாயில்ல பரவாயில்ல
ம்
ம்
அது ஒவ்வொத்தருக்கு கை பக்குவம்ன்னு சொல்றாங்கள அந்த மாரி எது செஞ்சலு நல்லா அது நாங்க வெஜ்ஜூ செஞ்சலு நல்லாக்குதுன்வாங்க நான்வெஜ் செஞ்சலு நல்லாக்குதுன்வாங்க ம் ம்
சேரி செரி அப்ப ஜாயண்ட்ஃபேலியா இருக்கம் போது அங்கய நீங்கத
கீழ கீழயா ஆமா
ம் செரி செரிங்க
கீழருக்கும் போது அப்டிதா பண்ணனு நான்தா பண்ணுவ ஓரளவுக்கு முடிச்சுட்டு பண்ணுவ
ஓ செரி செரி நல்லதுதா
ஆன எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க
ம் ஓகேங்க நமக்கான நேரம் முடிந்துவிட்டது
அப்டிங்களா செரிங்க ரொம்ப நன்றிங்க நம்ம அடுத்துக்கால்ல பாக்கலாங்க ஓகே ஓகே ம் பாய் ம்